ஆ
தோழா நமஸ்தே நமஸ்காரம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்குறோம் கொஞ்ச நாசமா போயிட்டு இருக்குறோம்
ஓகே ஓகே நல்ல விஷயம் வேன்னா இப்பதா ஒரு விஷயத்த நோட் பண்ணே அது அப்பறோ சொல்றே தேங்யு உங்க நம்பரு ஏ நம்பரு கிட்டத்தட்ட சேம் ஆகுது
என்ன சொல்றீங்க எனக்கு புரியல
அத வந்து அப்பறோ சொல்றே ஃப்ர்ரைவெட்டா சொல்லிக்கிறே
ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் லாஸ்ட்டு சொல்லணு சார் இது வந்து இப் இப்பதா தொடங்கியிருக்கோ சோ வந்து வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோ நன்றி வணக்கம் எண்டாப் ஓகேங்க ஓகேங் ஓகேதாங்
ஓகே நான் பாதாளம் ம் அதுதா நா நானு கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டானோன்னு பயந்துடே நா ஆஃப் லைன்ல ஒரு வாரமா யூஸ் பண்ணல இன்ஸ்டாகிராமே எ
ஓஹோ ஓஹோ ஓகேங்க ஓகேங்க உங்களோட ஐடியா கொஞ்சோ சென்ட் பண்ணி விடுங்க நாங்களு பாக்குறோ
நம்மளோல ஐடியில பெருசா எதுவு இல்ல நீங்க வேணா பாத்துக்கோங்க அதுல
பெருசா இல்லாதனாலதாங்க கேக்கறே சென் பண்ணி விடுங்க பாப்போ உங்க ஐ டி யில என்ன இருக்குன்னு அத நாங்க தா சொல்லணு ஐ டி ய நாங்க தா சொல்லணு பெருசா ஒன்னு இரு க்க இல்லையேனு
சேரி இருக்கா இல்லையான்னு நீங்களே பாத்துட்டு நீங்களே சொல்லுங்க
எந்த ஐ டி யிலு நத்திங் ஒண்ணுமே இருக்கா சான்ஸ் இல்ல
நம்ம ஐ டி ல இருக்கு நீங்க நெனைக்கிற மாரி ஒன்னு இருக்காது எதுவு இருக்காது
ஓகே எந்த ஐ டி யில நீங்க நெனைக்கிற மாரி ஒன்னு இருக்காது நான் போஸ்ட் போட்டிருக்கதே என்னோட லைக் என்னோட அக்கா பாப்பா தா போட்டிருப்பே
ஓகே இருங்க ஸ்பெல்லிங் தா புரிய மாட்டேங்குதுங்க எஃப் எஃப் ஐ
யாருக்கு ஸ்பெல்லிங் புரிய மாட்டிங்குது
எனக்கு தா புரிய மாட்டேங்குது ஏ ஐ டி பேரு தா
இப்டி இருந்தா எப்டி சொல்லுங்க கொஞ்சோ கேட்போ உங்கள்ளிட்ட நேமு உங்களுக்குகேங்க உங்கள்ல குள் லைக் உங்க விஷயோ உங்களுக்கு என்ன ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க கொஞ் சோ இப்போதைக்கு மட்டும் பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கு
ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா ஓகே எனக்கு எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு செட்டே கெடையாது
ஓஹோ ஓகே ஓகே
நானே இன்ஸ்டாகிராம போட்டு போட்டே அப்பவே செரின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி ஏதாச்சு பண்ணலான்னு பாத்து ஒரு வேலைக்குமே ஆகல இப்போ பாத்தா எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரே இன்ஸ்டா ஐ டி ல இருந்து ரிக்வெஸ் வந்துச்சு செரி என்னடான்னு சொல்லிட்டு ஓப் பன் பண்ணிப் பாத்தா தெரிஞ்ச பொண்ணு பேரா இருந்துச்சு ஆமா தெரிஞ்ச பொண்ணு பேரா இருந்துச்சு சேரின்னு சொல்ட்டு நம்மளை பாத்தோ அது எப்போ நா டென்த் படிக்கும் போது பாத்தே
செரிதா
செரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு இப்போ ரிக்வஸ்ட் அனுப்புது நான் என்ன பண்ண முடியு சொல்லுங்க பாப்போ ஒன்னு பண்ண முடியாது இப்ப ரிக்வெஸ்ட் அனுப்புச்சு வேஸ்ட்டு
இன்னைக்கி நீங்க இதுக்கே இப்ப சொல்றீங்களே லைக் நா டென்த்து படிக்கும் போது எனக்குகிட்ட ஐ டி இருக்குன்னு யாருக்குமே தெரியது லைக் சம் கேர்ள்ஸ்க்கு மட்டு தா தெரியு எ ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்போ லைக் அ டூ தௌசண்ட் டுவெந்த் டிசம்பர் நைன்டீன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல இந்த கிளாஸ்மேட் எனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பிரு
டி டொன்ட்டி த்ரீ ம் இப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா ஏஜு நீங்க என்ன டூ டௌசனு
எய்ட்டு
டூ தௌசண்ட் என்ன எய்டு டூ தசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்னான
ம்ஹூ ஓகே சோ வந்து அவ அப்ப ரீல் செண்ட் பண்ணிகிட்டு இருக்கா நான் எப்ப பாக்குற தெரிமா டூ த்ரீ வீக்ஸ் பேக்
பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா
இப்பதா அது வந்து லைக் மேல குடுத்துருக்கும்ல அந்த ஆ ஹிட் அண்ட் ரிக்வொஸ்ட் அப்படி சொல்லிக்கிட்டு மெசேஜ்ல இருக்கும்ல சைட்ல ரெக் ரெக்வஸ்ட் அந்த மெசேஜ் வந்து ஹைட் ரெக்வொஸ்ட் சொல்லிக்கிட்டு மேல காமிக்கு ஹைட் ரெக்வொஸ்ட் சம்திங் மெசேஜ் பாக்குற மாரி லைக மேலு காமிக்குல அப்ற சொல்ற ஸோ அது வந்து எனக்கு வந்திருக்கு போல நா வந்து ஓல்டு மெசேஜெல்லா செக் பண்ணுபோது அவ அப்ப சிம்பிள் தானா இப்ப தான் போய் பாக்குற லைக் அதுல வந்து ஒரு கவிதை இருக்குது லைக பி நா நீ பாத்தும் புரியாமல் போன க த இதுவல்ல நான் அ உனக்கு படித்தும் புரியாமல் போனனா இத உனக்கு படித்தும் புரியாமல் போன தாள் நான் ஒழுக்கத்து மீனிங் எல்லாம் க்க சம்திங் எப்டி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு சோ எப்டி சொல்லன் தெரியாம சம்திங் ரீல்ஸ் வந்துருக்கு நா ஷாக்காய்ட்ட அதுக்கு டென்து டு நா இங்க இப்ப ஃபர்ஸ்ட் இய செகண்ட் இயர் படிக்கிற
சரியா போச்சு இல்ல இல்ல நம்மளுக்கு அந்த மாரில்லா இல்ல எனக்கு நடந்த பெரிய சம்பவமே இது மட்டுந்தா நா எந்த பொண்ண பாத் தனோ அதே பொண்ணு கல்யாண ஆனதுக்குப்பற எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரெக்வொஸ்ட் அனுப்புது நா என்னன் பண்ண முடியு
ஒன்னு பண்ண முடியாது
எதுமே பண்ண முடியாது செரின் சொல்ட்டு நானு ரிக்வஸ்ட் அக்ஸப்ட் பண்ணி விட் ட நா போட்ற ஸ்டோரி ஹைலைட்டுகெல்லா லைக் போடுது நா என்ன பண்ண முடியு ஒன்னு பண்றதுக்கு இல்ல ஒன்னு சொல்றதுக்கு இல்லன் சொல்ட்டு நானே அதுக்கப்பற ஆஃப் பண்ணி விட்ட நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லா நா ஐடியாவா இருந்த ஸ்கிரீன்ஷாட்டலா எடுத்து வச்சுக்கன்ன ஏனா அந்த பொண்ணு தா ஃபாலோ குடுத்துச்சு நா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சிருக்க அம்மா நம்ம யாரு ஆ நம்ம யாரு அதுக்கப்பற நம்ம குடுத்தோன் சொல்ட்டு வந்துர கூடாதுல்ல ப்ரூஃப் இருக்கணுல எப்பவுமே நம்ம சைட்ல
ஓ அப்டி சொல்றீங்க
ட்டா ப்ரூஃப் எல்லா வச்சிருக்கோ ஆமா எவனாச்சு வந்து கேட்டானா அவன் ஹஸ்பண்டே வந்து கேட்டா கூட யாரு மெசேஜ் அனுப்ச்சிருக்கா யாரு ரிக்வெஸ்ட் குடுத்ருக்கா நீங்களே பாருங்கோ ஆனா இது வரைக்கு ஒரு மெசேமே பண்ல ரிக்வஸ்ட் யாரு குடுத்தாங்க பாருங்கோ அவ்ளோதா அவ்ளோதா எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாம ஒன்ற வருஷமா இருக்காங்க அவ்ளோதா ரி்க்வஸ்ட் இல்ல அவ்ளோதா இருக்குறாங்க அவ்ளவ்தா மெசேஜ்ல்லா ஒன்னுமே கெடையாது ஆ நம்ம பையன் ஒருத் த இருக்றா அவன் தா பில்டப் பண்ணிவிடுவா எனைய
ஓ ஹோ
பில்ட் அப்புக்குனு ஒரு கேரக்டர வச்சிருக்கோ அத பாத்துருக்கீங்களா ரீல்ஸ் சொல்லு பில்டப்ன் சொல்ட்டு அவன் சுடு தண்ணிலயே கைய விடுவா அப்டின் சொல்ட்டு அந்த மாரி ஒரு பில்ட்அப் கேரக்டர் இருக்கு நம்மளுக்கு இங்க பில்டப் குடுக்கறதுக்குன்னு ஒருத்தன செட் பண்ணி வெச்சிருக்கோ ஐஸ்கிரீமு, பாணிபூரியெல்லா வாங்கி குடுத்து செட்டப் பண்ணி வெச்சிருக்கோ
சேரிதாங்க
நம்ம பையன் அவனோட வேலய கரெக்டா பாத்துருவான் அண்ண இப்டி அப்டி டியூக் வெச்சிருக்கறது ஐ ஃபோன் வெச்சிருக்கறது எல்லா அப்டி இப்டின்னு போய் சொல்லிடுவான்
ம் ஹூம்
அவன் எல்லா சொல்ல போய் அப்டி இப்டின் சொல்ட்டேதாருக்குள்ள அவளுக்கு கல்யாணோ ஆயிடுச்சு நா என்ன பண்றது எதுவும் பண்ண முடியா
சேரிதான் சேரிதான் அய்யோ எந்து யூனிஃபார்ம் இது இங்க கெடக்குது பாக்கெட்ல பைசா இருக்கியான் பாக்கணு நாளைக்கு பஸ்சுக்கு போ பாக்கெட்ல பைசா இருக்கனு
செரி ஓகே எனக்கு என்ன ஒரு டவுட்னா நீங்க அந்த அஸ்கருக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எதுக்காக அனுப்ச்சீங்க
எந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சோ
அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அந்த ரோஸு எனக்கு ஆளே இல்லன்னு சொல்லுது
லைக் அது தனியா பேசிக்கணு இங்க பேச கூடாது இதெல்லா தெரியாது
ஓ ஓகே ஆப்புக்கு இது தெரியாது
அ ஆ ஆமாமா லைக் வந்து லைக் எ நீங்க அவுங் என்கிட்ட ஒன்னு சொன்னாங்கோ நா வந்து சொல்ல லைக் அது வந்து வேண்டா அது ஒரு ஃபண்ணா போச்சு லைக் அது ஒரு ஒரு ஃபண்
பரவால்ல சொல்லுங்
நேத்து ஒரு ஃபண்ணா போயிட்டு வந்து லைக்க நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அத லைக்க நா ரோஸ் பத்தி பேசிட்டு இருந்தன்ல்ல
ஆமா
லைக் கத அதான் நாங்க நாங்க வந்து சாந்த இதுலதா சோ நீங்க ஃபீல் பண்ணீங்க லைக்க எப்டி உங்கள வந்து பாவோம்ன்னு சொல்லி பேசிட்டோ பாவப்பட்ட பிள்ள அய்யோ அய்யோ அய்யோ இல்லல்ல நா சீரியஸா உங்களுக்கா பாவோ லைக் பாவப்பட்ட பிள்ள அப்டின்னு சொல்லிக்கிட்டோ உங்களுக்காக நோட் பண்ணி பேசினாங்க அந்த அள்தா சொல்லி சார் பாவோ எதாவது நல்ல பிளேஸ் செட் பண்ணி குடுங்கோ அப்டின்னு சொல்லிட்டு
அவன் என்ன சொான்னா அவன் என்ன சொன்னா அவன் என்ன சொன்னா அதுக்கு இத பத்தா எப்டி தெரிது கேட்டிருப்பானே
அப்பெல்லா சொல்லல லைக் எதோ சொன்னாங்க ஆ நா வந்து பட் நா வந்து மெசேஜ்ல்லா டிலீட் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு சோ கொஞ்சோ எந்த ப்ராப்ளம் மூடிட்டு இருந்தனால கொஞ்சோ டிலீட் பண்ணிருந்த பட் அவுங்க நாதா சொல்லிட்டு இருந்த க்கடனுப்பிடு பாருங்கோ பிள்ள ஃபீல் பண்ணுது லைக் கொஞ்சோ ஹெல்ப் பண்லா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டுருந்த
ஓகே ஓகே
பாருங்க சப்போர்ட் பண்ணி பேசிருக்கேன்
சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க அந்த சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டா ஆயிடுச்சு அது பிரச்சனயா போய்
ஏ சப்போர்ட்டுக்கு புரில யூடி
ஆமா சப்போட்டுக்கு சப்போட்டா ஆயிடுச்சு அது அப்டிதா அது விட்டுதள்ளுங்க அத பாத்துப்போ அதே வேண்டா முடிஞ்சு போன கதய பேசி புரோச்சோனமில்ல
ஓகே ஓகே எனக்கு புரி இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க என் ஸ்லாங்ல பேசுறதுக்கு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது
இந்த ஸ்லாங் புரியில
லைக் என்ன நா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது
ஆமா உங்களோட பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயி பேசிகிட்டே இருக்கோம் நாங்க அப்டிதா பேசுவோம் ஆமா இல்ல இல்ல எனக்கு இந்த மாரி இன்னொருத்தனு பேசுவா என் காலேஜ் ஃப்ரெண்டு ஆமா இதே மாரி தா பேசுவா நா நார்மலா பேசினாலுமே அவன் ஸ்லாங்கே இதுதா அவ ஸ்ரீலங்கா ஆஹ் நார்த் இந்தியா ஸ்ரீலங்கா ஆமா ஸ்ரீலங்கா ஆமா நீங்க இதுக்கே இப்டி சொன்னா பாகிஸ்தான்ல எப்டி பேசுவாங்க தெரியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என் ஃப்ரெண்டு் ஒருத்த இருக்கா அவங்க்கிட்ட போட்டா நீங்க மண்டே கொழம்பி போயிவிடுவீங்க அவு ய ய் அப்டிதா பேசுவா
ம் ம்
ஹிந்தி பேசறதே அப்டிதா இருக்கு ஆ பா ஏ போ எ அவ்ளோதா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது எனக்கே புரியாது சம்டைம்ஸ் கரெக்டா அவன புடிச்சி இது பண்ணி பேசணு அவகிட்டயே அது தெரியாமலயே நா அவகிட்ட ஒரு ஃபோன் ஒன்னு வாங்குனே அறுபதாயிர ரூபா குடுத்து ஐபோன் போர்டீன் ப்ரோ ஒன்று வாங்கனே கார்பஃன் டூக் நல்லவேல குடுத்துட்டா
ம் ஹும் இந்த பேக்கெட்ல எவ்ளோ ரூபாய் இருக்கு பாப்போமா என்னிடம் மாட்னா பஸ்லதா பஸ்
இன்னிக்கே ஒரு நாலாயிரூபா காலி ஆகிடுச்சு நம்ம பாக்கெட் இருக்கு
நா வந்து பெரிய உங்க அளவுக்கு பெரிய ஆள் இல்லங்க சார் ந வந்து டுவெண்டி ருபீஸ் டுவெண்ட்டி பைவ் தேர்ட்டி
ம் நம்ளுக்கு வந்து என்ன ஒரு இதுனா கம்மி ஏஜ்லயே ஒரு பதினாறு பதினேழுலயே ஃப்ளாக்க பாத்துட்டுவன்ட அதுனாலதா அதுதா பிரச்சனை அதா பிரச்சனையே அதா இப்போ காசு இல்லாமே இருக்க முடியல ஒரு நளைக்கு ஐநூறு ரூபா ஆயிருபா செலவு பண்ணா செலவு பண்ணு ஆம்மா அது ஒரு அடிக்சன் மாரி
ம்ஹும் புரியுது
டெய்லி ஒரு எர்நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சுத்தணு ஆம்மா டெய்லி ஒரு எர்நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ணு ஒரு முன்னூறுபா சாப் புட்ணு அந்த மாரி டாஸ்க்கு மாரி சுத்திட்டு இருப்பபோனு வச்சுக்கோங்களே ஒரு நாளைக்கு ஐநூறு ருபா செலவு பண்ணு டாஸ்க் அவ்ளோதா பெட்ரோல் போட்ணு சாப்புட்ணு ஐஸ்கிரீம் சாப்புட்ணு அதுக்கப்றோ இது பண்ணு
கெட்ல காசு இல்லா வேனா இப்ப எந்த பேக்கெட்ல ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்
அதுக்கு அதுக்கு ஆம்மா நம்ம வந்து எப்டின்னா ஒரு டார்கெட்டு ஒரு ஐநூறுபா செலவு பண்றம்னா நம்ளோட டார்கெட்டு க்கு அஞ்சாயிரூபா சம்பாதிக்கனு ஒரு நாளைக்கு டார்கெட்டு அது ஒரு பொழுதும் முடியாது எப்டி அஞ்சாயி ரூபா சம்பாதிக்க முடியும் எப்டி பிராக்டிகலா சம்பாதிக்க முடியு முடியாது யாராலுமே முடியாது
ம்ம்
சும்மாவே வீட்டுல இருந்தா அஞ்சாயிரூபா சம்பாதிக்க முடியுமா முடியாது வேலைக்கே போன கூட அஞ்சாயிரூபா சம்பாதிக்கிறது கஷ்டோ சும்மா ஒரு டார்கெட் வச்சுட்டு சுத்த வேண்டியத்தா அவொரு ஆயி ரூபா எடுத் குடுத்தா கூட நம்மளுக்கு எப்டி சொல்றது ஒரு சாட்டிப்பை இல்லாம இருக்கு அதுவே நீங்க நார்மலா ஆயிரம் ரூபா சம்பாதிச்சி டீங்கனா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டோ போதும்ன்னு இருக்கு அதா தப்பு ப்பே அஞ்சாயிர ரூபா கணக்கு வெச் சி ஆயிரூபா சம்பாதிச்ட்டா சம்பாதிக்கிற மாறியேருக் கூடாத் நாளைக்கு மறுபடியு சம்பாதிக்க வெறி வேணு அப்பதா செலவு பண்ட்டே இருக்குணு சம்பாதிச்சிடிடே இருக்குணு ஒரு வாரமா ஓடல ஒரு ஆறாருபா செலவாயிடுச்சு. அத்தா பண்டு, பேங் பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு.
ம் ஹு எங்கிட்ட வந்து பேங் பேலன்ஸ் வந்து இப்போதைக்கி என்ட ஒரு தெளசண் வந் தௌஸ் டூ தௌசண் இருந்துச்சு. என்னோட அம்மா வந்து இப்ப தாரே அப்ப வா தாரேஸ் கொரியர் தெளசண் ஃபை வாங்கிட்டாங்க. நென்த் ஃபை ஹன்ரடு நா வேண்டா சொல்லிகிட்டே. அம்மாக்கு கம்மல் வாங்கி தரேன் சொன்னே.
வீட்லெல்லா அதெல்லா நெறைய போகு. அது ரிட்டன்லா வாங்கவே முடியாதுங்க. வீட்லெல்லா போச் சுன்னா நீங்க வேற எப்டி ரிட்டன் வாங்க முடியு.
க்ல நா வந்து கொன்னு எட்த்துருவே லைக் இப்போதைக்கி என்னோட அக்கவுண்ட்ல இப்போ வந்து என்னோட அம்மா தௌசண் சே
நீங்க நீங்க லேடிஸ் நீங்க வாய்ங்கிலா. நம்ம குடுத்தா காசு ரிட்டன் கேட்டா என்னன் சொல்லுவாங்க? ஒரே வார்த்ததா நீ இன்னிக்கி இது பண்ற நாளைக்கி உ பொண்டாட்டிய எப்டி பாத்துப்பனு கேப்பாங்க செரி நானு அதனால் நானு த்துருவே.
நா வந்து இப்போ என்னோட அம்மா தந்தா என்னோட அக்கௌண்ல வந்து சிக்ஸ் கே ஆய்ரு.
டி ஓகே மேம். ஓகே மேம் உங்ளோட சிக்ஸ் கே ஓகே நம்மளுக் குடுத்த மேடம் .
ஓகேங்க சார் நம்ளுக் குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில் மீண்டும் இணைவோம்.
மீண்டும் சந்திப்போம் ஒன்றி வணக்கம்.